ஹலோ சொல்றா
கேக்குதாக்கா
ஆ கேக்குதுடா ஹலோ
ஆ சொல்லுங்க்கா கேக்குது கேக்குது ஆ
ம் சொல்றா
அம்மே பாதிலயே கட்டாயிர்ச்சி
அதா அதா அங்கே பேசிகிட்டே இருந்தது
ஆ ஆ
கேட்டுட்டே இருந்தே நா பேசிட்டேதா இருக்கே
அதேதா நானு பேசிட்டேதா இருக்கே வாயிசு கேட்கவே இல்ல எனக்கு நானு ஹலோ ஹலோன்றே என்னடா இது அமைதியா இருக்கேன்னு பாக்குறே கட்டாயிடுச்சி டக்குன்னு அதுவே
ஆ ஹா அப்ப கேக்கல போலா அதுனால கட் ஆயிட்டு நீயு பேசிட்டுருக்க நானு பேசிட்ருக்கும் போது ஆனா கட் ஆயிட்டுருக்கு
கட் ஆயிட்ருக்கு அதேதா என்னடா இது அமைதியா இருக் நீங்களே இவ்ளோ நேரோ அமைதியா இருக்க மாட்டீங்களே அப்டிட்டு பாக்குறே கட்டாயிர்ச்சி
ஆ ஆ ஆ
ம் அதா அந்த சார் நம்மளுக்கு குடுக்குற அமௌண்ட்க்கு தனியா தனியாவே வச்சிருக்காரு எழுநூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல குவாலிட்டியா இருக்றது
ஓஹோ
கவர்லயே போட்டு தனியா வச்சிருக்காரு அத வந்து ஆனா கம்மி பண்ண மாட்றாரு அந்த அமௌண்ட்டக்கு தா குடுப்பாரு
அந்த இது வந்து ஏழுநூறுவால இருக்றது
ஆ ஆமா எழுநூறு ரூபால இருக்கர்து சூப்பரா இருக்கு இது நம்ம மால் அந்த மாரி எடத்துல போய் எடுத்தோன்னா ஆயிர ரூபா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு கம்மி இல்லாம குடுக்க மாட்டானுங்க அந்த ரேட்டுக்கு நீங்க ஒரு வாட்டி வந்து பாருங்க
ம் செரி
அது மாரி அது கொஞ்சோ குள்ளையு நல்லா இருக்கு எங்க தெரியுமா இந்த கன்னிகா பரமேஸ்வரில்லா நம்ம போவோல்ல
எங்க
அங்க நம்ம சிக்னல் ரோடு வரு இல்லக்கா
சிக்னல் ஆமா
அது கொஞ்சோ ஃப்ரெண்ட்ல அந்த விநாயகர் கோவில் அந்த கட் ஆகுல்ல அந்த ரோடு உள்ள
ஆ
நம்ம பால் கட கூட இருக்கே போய் வாங்கிட்டு வருவோமே
அக்கா கடையா
ஆ அதுக்கு கொஞ்சோ ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கடை இருக்குக்கா இப்பதா புதுசா தொறந்துருக்காங்க எனக்கு பேரு தா கரெக்டா தெரில
ஓ அங்க புதுசா
புதுசா தொறந்துருக்காங்க கடை ஒண்ணு அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பராவே இருக்கு
ஆ
நாம எதுவுமே வந்து எப்டி சொல்றது ஆனா அங்க எதுவுமே நம்மளால பேரலாம் பேச்சி வாங்கவே முடியாது அந்த பிக்ஸ்டட் ரேட்டு ஸ்டிக்கர் ஒட்டியே வச்சிகிறாங்க
ஆ பிக்ஸ்டுனா
ஆ பிக்ஸடுன்னு எதுமே கம்மி பண்ண மாட்டோம் அப்டின்னு போ நோட்டீஸ் நோட்டீஸா கட ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பாங்க ஆனா கலக்ஷன் நல்லா இருக்கு
ம்
கலருமே வந்து சூப்பரா இருக்கு
ம்
கிளாத்து எல்லாமே சூப்பரா இருக்கு சுடி லெந்து
கரெக்ட்டா எங்க அது இது
தட
பால் கடைக்கு தந்தலியா
இல்லப்பா அங்கியும் ஒரு கட இருக்கு பட் அந்த கடை இப்ப இருக்கான் தெர்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்க வந்தீங்கன்னா இங்க அந்த பழம் மார்க்கெட்லாம் கட் ஆகுது இல்ல மார்க்கெட்குள்ள போற ரோடு இருக்குல்ல
ஆ
மார்க்கெட்டு கட் ஆகாம கொஞ்ச அப்டே அதுக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கட தள்ளி
நம்ம கூட அந்த தையல் கத்துக்கிட்டாங்களே அவுங்க கடைக்கு எதுத்தாப்ளயா
கு நீங்க அந்த மார்க்கெட் அந்த சைடு போய்டாதீங்க இந்த மார்க்கெட்டு குள்ள ஏ இப்ப அம்மா வேலைக்கு போறாங்கள அந்த குபேர தெருன்றாங்கல்ல அந்த ஆ இல்ல இல்ல நம்ம போனா நமக்கு தெரியும் ஏனா நம்ம இங்க போஸ் ட்ஆபிஸ் இருக்குல்ல அந்த ரோடு அந்த போஸ்ட் ஆபிஸ் ல ஃபுல்லா முள்ளா உள்ள வரணும்
ஆ ஆ ஆ
அங்க வந்தா இப்டி ஒரு ரோடு கட் ஆகும் அதுக்குள்ள அம்மா வேல செய்றாங்க அந்த ரோடு கட் ஆகாம கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தீங்கன துணி கட ங்க பொம்ம பொம்மயா ஃபுல்லாவே மாட்டியே வச்சிருப்பாங்கக்கா எல்லாமே அதனால நம்ந அதுல பாத்துகிலா
ம் ம்
அதுல வந்து எல்லா விதமான ட்ரஸ் சுமையா இங்க இருக்கு சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க கலக்ஷனுமே எல்லாமே
புரியிது
என்னக்கா
அம்மா உட போறதுனால உனக்கு தெரியிது
ஆ ஏனா அங்க போயிட்டு வருவோமாட்டு ச அந்த ரோடு வேற செம டிராஃபிக் ஆயிடுமா சாயங்காலத்துலலா ரொம்ப நேரம் அப்டே நின்னுட்டே இருக்கணும்
ம்
அதனால அங்க நல்லா இருக்கு பாக்கவே
ம் ம்
வெள்ல இருந்து பாக்கவே டிரஸ்ஸு இப்ப இந்த ரீசன்ட்டா இன்னை இது சோசியல் மீடியா இந்த ஆன்லைன்லெல்லா ஃபேமஸ் ஆயிட்டு வர டிரெஸ் ஸெல்லாமே அந்த கடையில இருக்கு போல வெள்ள இப்ப அம்மா வுட்ற அப்பப்பான அந்த மேக்சி மாரி ட்ரெஸ்ஸு
ஆ
ஜீனு ப்ளாசோ அந்த ஸ்டெய் பேண்டு அந்த மார்ல்லா நெறைய வச்சிருக்காரு கலெக்ஷனு அவுரு எக்கச்சக்கமா ஒரு நாள் அ கட பத்தீங்கினா குட்டியாதா இருக்கு
ம் ம்
நல்லா சம்ம குட்டி ஒரு பதினஞ்சு பதினஞ்சு எடந்தா இருக்கும் போல ஆனா நல்லா வெச்சிருக்காரு அவுரு
கட அந்த மார்ருக்குமா
ஆ ஆமா அந்த மாரிதா கரெக்ட்டு அந்த மாரிதா ஆனா அதுலியு ஒரு குட்டியா ட்ரயல் ரூமா இல்ல அது ஸ்டாக் வெச்சிருக்காரான் தெர்ல சின்ன எடந்தா ஆனா நல்லா இருக்கு கலெக்ஷன்லா எல்லாமே சைசுமே நல்லாருக்கு
ம்
அங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஆயருபாய்க்கு நா பாத்தேங்கா
ம்
ஆயர்த்தி நூறுபா கிட்ட வந்துருச்சு அதே ட்ரெஸ்ஸு தோ நா இன்ன கட சொன்னல்ல இங்க ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல அங்க வந் தா அதே ட்ரெஸ்ஸ ஐநூறுபாய்க்கு அவங் குடுக்குறா
ஆனா எதாவ்து ஒரு கோளாறு இருக்கு
இல்ல கோளாரா இருக்கான் நா பாத்தே இல்ல அ நல்லாருக்கு
ம்
அவுரு வந்து இந்த இவுரு கட எப்டினா சிம்புலா அப்படே என்னா
போனம் மேபி போய் அந்த மேனிஃபேக்ச்சர் கிட்டே வாங்குவாங்க
ம் அதோ இவுர் அ ஆ இவுரு வந்து கடைய நல்லா பிரம்மாண்டமா ஜொலிச்சு வெச்சிருக்காரு அவுரு அதனாலயே அவுரு கரண்ட் பில்லு எல்லாத்துக்கு நம்மகிட்ட‌தான சேத்து வாங்குவாரு
ஆமா
கட அப்டி கெடையாது இங்க நாலு பெஞ்சு அந்த நாலு பெஞ்சுல அடிக்கி வெ ச்சிருப்பாங்கதா நம் போய் பாத்து நம்மளுக் இன்ன பிடிக்குதோ எடுத்துன் வர்றத்துதா
ஓகே ஓகே
அ அதுனால அது இப்டி இருக்கு
ம் ம்
ஆனா இங் ஒருவாட்டி நம்ம போ போயிட்டு கொஞ்சோ நல்லதா நம்ம பாத்து எடுக்கற்துல தாங்கா இருக்கு பொறும்யா பாத்து எடுத்தோன் வெச்சுக்கோங்களே சூப்பர் சூப்பரா ட்ரெஸு அவுருகிட்ட இருக்கு நம்ம பொறுமியா பாத்து டேமேஜ் இருக்கா இல்லயா இல்லனா அவருகிட்ட டேமேஜ் இல்லாம வேணுன்ட்டு சொன்னாலுமே அது ஒரு செட்ல வெச்சிருக்காங்க ஆனா அது வந்து அமெண்டு வந்து ஃபை ஹண்ட்ரட்னா கரெக் டா ஃபை ஹண்ட்ரட் அதுல வந்து ஐம்பர்பா கூட கொறைக்க மாட்டாரு
ஓஹோ
அதுனால ஆ டேமேஜ் கூட இந்த டிரஸ் சிலது ஃபுல்லாவே டேமேஜ் இருக்காது எதா ஒன்னு ரெண்டு பீஸ் தா டேமேஜா இருக்கு அது நம்ம பாத்து எடுக்கறது ம்
ம்
அதனால அதுல ஒரு அம்பது ரூபா இந்த இந்த செட்ல எடுத்து அவரே சொல்ருவாரு போனோன்னே இதுல எடுத்தீங்கன்னா நா அம்பது ருபா கொறச்சி தருவ இதுல எடுத்தீங்கன்னா நா கொறைக் கொறைக்க மாட்டேன்றுவாரு அவரு போற தப்பே
ஒரு வேல இந்த செலிபிரிட்டி எல்லா போட்டுட்டு அடுத்த வாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாரி ட்ரெஸ்ஸா இருக்குமா
அந்த மாரியுமே வருதுக்கா அவர் அதையு சொல்லிட்டாரு இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லா இருந்துச்சுல
ஆமா
மோனிகா அந்த பாட்டுக்ல அந்த மார்ல்லா போடுவாங்கள அந்த மாரியுமே அவர்கிட்ட ட்ரெஸ் இருக்கு மாடர்ன் மாடர்னா
அவரு சொன்னார என்ன இந்த மாரி
ம்ஹு அப்டி சொல்லல அந்த மாரி ட்ரெஸ் நா பாத்த அந்த கடையில ஆனா அவுரு இது சொல்லிருக்காரு அந்த செகண்டு் செகண்ட் ஹாண்ட் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு ஒரு வாட்டி போட்டு அடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அவுங்க அந்த ட்ரெஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாமே ஒரு சைட்ல வச்சுருக்காங்க
ஓஹோ
நீங்க ஒல்லியாருக்கிறத்துக்கு உங்க சைஸ் ட்ரஸ் எல்லாமே அங்க நெறையாவே இருக்குங்க்கா
இப்ப எல்லா கடையிலயுமே ட்ரையல் ரூம் வச்சுருக்காங்கலா அதுல எப்டியாருந்தாலு ஒருத்தர் போட்ட ட்ரெஸ்ஸு தா அது கணக்கு வரு
ம் ம்
என்ன அவுங்க ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ட்டு குடுத்தாங்கனா அப்டி இருக்கு‌ எது ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு அது ஒ ஒரு நாள் ஃபுல்லா அவுங்க போட்றத ஒரு பத்து பேர் இந்த ட்ரஸ்ஸ போட்ருப்பாங்கல்ல
ஆமா கரெக்ட்டு
ட்ரையல் ரூம்ல
ம்
அதா நம்ம காசுக்கு ஏத்த மாரி அமௌண்ட்டு
ஆனா நல்லாருக்குக்கா ஏதோ பரவால்ல இப்ப நா ஆஃபீஸ்க்லா ஒரு சில ட்ரெஸ்லா ரெகுலர் யூஸ்க்கு நா போட்டுதா போற நல்லாதாருக் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு நல்லாவேருக்கு நல்லாவே நா இன்னுமே போட்ற அந்த ட்ரெஸ்ஸ
ம்
அது வந்து மூணுமே பேண்ட்டு ஷாலு டாப்பு
பாத்துட்டு நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துதுனா சொல்லு
எப்பத் தெரியுமா தீபாவளி அப்ப அவுருக்கிட்ட கண்டிப்பா கலெக்ஷன் வரு
ம்
ஏனா வந்து நார்மல் டைம்ல அவரு போயிட்டு தா வருவாரு இருந்தாலுமே தீபாவளி அப்பதா அவரு நெறைய எடுத்துட்டு வருவாரு நம்ம தீபாவளி க்கி கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம போலா ஏனா அவரு முன்னாடியே போய் கலெக்ஷன்லா எடுத்துன் வந்துருவாரு
ஓகே ஓகே எங்க இப்போ சைஸு எதையு எடுக்கதுல கொஞ்சோ வெயிட்
க்குகிட்ட ஃபோர் எக்ஸல் வரையு இருக்குக்கா நீங்க கவலையே
அ இருக்கு இப்போ வெயிட் லாஸ் பன்னிட்டுதா இந்த ட்ரெஸ்ஸ எடுக்குறோ புடிக்கிறோ புடிச்சத பிரிக்கிறோ அப்டி போயிட்ருக் ம்
கரெக்ட்டு கரெக்ட்டு
இப்ப நீ என்ன எடுக்குற எக்ஸலா டபுள் எக்ஸலா எல்லா
எனக்கா எனக்கு எக்ஸல் கரெக்டா இருக்கு ஆனா நானு வந்து டபுளெக் ஸல் எடுத்து சைட்ல தையல் புடுச்சி அது கொஞ்ச நாள் போட்டுக்லால்ல அந்த மாரி
நீ எக்ஸலா எடுத்துட்டு புடுச்சுக்குற
ஆ எக்ஸல் எடுத்து புடி எக்ஸல் எடுத்து ஒரே ஒரு தையல் மட்டு போட்டுப்பே
ம்
இதே வந்து நா டபுள் எக்ஸல் எடுத்தன் வச்சுக்கோங்களே ஒரு எக்ஸ்ட்டா ஒரு மூனு தையல் போட்டு கொஞ்ச நாள் லைஃப் லாங் கொஞ்சொ நல்லா வர மாரி வச்சுப்பே
ஒ அதுனாலப்
ரொம்ப நா ஆமா இப்ப எடுத்தாலே டபுள் எக்ஸ் எல் பரவால்ல டபுள் எக்ஸ் எல்லே எடுத்துறது
பிரிச்சுக்கலா புடிச்சுக்கலான்ற மாரி
அதேதா அதேதாங்கா
ம் ம் ம்
என்ன வேனா பண்ணி போட்டுக்கலா அத நம்ம
எங்க நானு ட்ரெஸ் எடுக்கறே புடிக்கிறே பிரிக்கிறே அப்பறொ புடிக்கிறே பிடிக்கிறே
ம்
ஒரே கடுப்பா வருது
ஆ இன்னக்கி தம்பில்லா வந்து நீங்க பிரெக்னன்டா இருந்து தம்பில்லா பொறந்துருக்கா அப்போ ஒடம்புலா ஏறி எறங்கதா செய்யு
அததா ட்ரெஸ் வெல்ல போன ஒரே மாரி இருந்தா பரவால்ல நம்ம வந்து ஒரு எல் எடுத்து வச்சுருக்கோ எக்ஸ் எல் எடுத்து வச்சுருக்கோ அப்ப டபுள் எக்ஸ்எல் பத்துது எக்ஸ் எல் எடுத்து வச்சா எல்லு பத்துது எல் எடுத்து வச்சா எக்ஸ் எல் பத்துது
அ
அதுக்காக நம்ம வாங்கி கொட்டிக்கிட்டேவா இருக்க முடியு அதுல நம்ம என்ன பண்ணுவோ செரி இந்த டிரெஸ்லா ரொம்ப லூஸா இருக்கு டைட்டா புடிக்கலானு நல்லா டைட்டா சின்ன தையல் போட்டு வந்துட்டோ
அதுவுமே நா பெரிய தையல் தா போடுவேனே
நம்ம இது இப்புடிதா இருப்போனு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருவோம்ல
ம் ம்
அந்த டைம்ல இப்ப நம்ம நம்மளே போட்றதுல்ல போடுவோ வெளில புடுச்சு போடுறப்ப அவுக என்ன தையல் போட்டு குடுக்குறாங்களோ அதுதானே
ம் ஆமா
அப்ப போட்டு பிரி பிரி பிரின்னு பிரிக்கிறதுல போட நா எங்கயு போவே இல்லன்ற மைண்ட் செட் வந்துடுது
போறப்ப அப்பா நல் டிரஸ்சு கரெக்டா பிரிக்கனு தோணுதா
ஆமா
ம்
அ
ஆமா நம்மளுக் கடுப்பாதா ஆயிடு
ம் பாப்பாக் கால் சரியாயிர்ச்சா